ரக்கம்
வணக்கம் நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா
ம் நானு நல்லா இருக்கே என்ன பண்றீங் நா இப்பதா வந்த ஒர்க் முடிச்சுட்டு
ஒ அப்டியா
ம் சாப்ட்டிங்களா
ஆ சாப்ட்ட நீங்க சாப்ட்டீங்களா
ம் நானு சாப்ட்ட என்ன சாப் நா வந்து பரோட்டா
ஓகே சரி
ம் நீங்க என்ன சாப்டிங்க
நா வந்து சோறும் சாம்பாரு பப்படமு
அப்படம்னா
அப் அப்படோ
அப்பளமா
இல்ல அப்பளோ வேற பப்படோ வேற
அப்டியா நா இப்பதா கேள்விபட்ற பப்படம்
பப்படம்னா உருண்டையா இருக்கு
உருண்டையா வடகம் சொல் வடகமா
இல்ல வடகோ வந்து வேறலா இது வந்து பப்படம் உருண்டையா பேப்பர் மாதிரி இருக் கொஞ்ச பொரிச்சா பெருசா வரு
அப்டியா ஓகே ஓகே எந்த ஊர்ல இப்டி பண்ணுவாங்க
எல்லா ஊர்லயு கடைக்கு கடைல
நா இப்பதா கேள்விப்பட்ற பப்படம்
ம் எல்லா கடையிலயு கெடைக்கு
சரி சரி ஒயிட் கலர்ல இது மாரி இருக்குமா பேப்பர் மாதிரி
ஆமா பேப்பர் மாரி சர்க்கில்லா இருக்கு
ஆ
அது வந்து அப் ஆ அப்பளம் மாதிரிதா எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணு
சரி சரி சரி சமைப்பீங்களா
இல்ல அவ்ளோவா சமைக்க தெரியாது எதோ ஒண்ணு ரெண்டு தெரியு நீங்க சமைப்பீங்களா
ம் நா எல்லா சமைப்ப
ஆமா அன்மேரிட் தா
சரி சரி சரி இல்ல இல்ல நானு அன்மேரிட் தா
ம்
நீங்க என்னலா சமைப்பீங்க
நான் நான் ஆனா எல்லாமே பண்ணுவேன் சாம்பார் ரசம் புளி குழம்பு வெஜ்ஜ்ல இவ்ளோதா நான்வெஜ் னா எல்லாமே ம் மீன் கறி குழம்பு ம் மட்டன் சுக்கா பண்ணுவே நண்டு இறாலு தெரியாது
போ
ம் வேற என்ன நா போஸ்ட் ஆஃபிஸ்ல ஒர்க் பண்றே
ஓ என்ன படிக்குற
நான் பி எஸ் சி மேக்ஸு
இப்ப மேக்ஸ் முடிச்சிருக்கீங்களோ
ம் நீங்க காலேஜ் போயட்டு இருக்கீங்களா
ஆமா இப்பதா செகண்ட் இயரு
செகண்ட் இயரா எப்டி போனச்சு ஃபிரஸ்ட் இயர் காலேஜ்லா
என்னது
ஃபிரஸ்ட் இயர்லா எப்டி போனச்சு உங்ளுக்கு
ஃபிரஸ்ட் இயர்லா கொஞ்சோ போரிங்காதா போச்சு செரி இருந்தாலு செரி எப்டியாவது காலேஜா முடிக்கணுமேன்னு சொல்லி அப்டியே இருக்கேன்
ஓகே ஓகே ஓகே இப்பதா ஸ்டார்ட் ஆயிருக்கா காலேஜ் செகண்ட் இயர்
ஆமா இப்பதா செரி ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு பதினஞ்சு நாள் இருக்கும்
பதினஞ்சு நாளா ஃபுல் டே வா ஃபுல் டே வா ஹாஃப் டே வா
ஃபுல் டே
ஃபுல் டே செரி செரி நாங்க வந்து செகண்ட் இயர் வரைக்குமே ஃபுல் டே தா இருந்தது ஃபைனல் இயர்ல வந்து ஹாஃப் டே வா மாத்திட்டாங்க
அப்டியா அந்த ஒன் இயருமா
ஆமா லாஸ்ட் இயர் மட்டும் ஹாஃபா மாத்திட்டாங்க
அப்ப எத்தன மணிக்கு முடியு
அது வந்து எங் ஆ ஒரே ஏ கிளாஸ் பி கிளாஸ் எல்லா செக்ஷன்மே வச்சிருப்பாங்க அதுமாரி ஏ செக்ஷன் எல்லாம் வந்து காலையிலயும்பி செக்ஷன் எல்லா மத்தமும் ரெண்டு டூ நாலைமுக்கால் இல்லாட்டி அஞ்சு வரைக்கும் நடக்கும் சாரி சாரி ஒன்றரை டூ ஒன்றரை மணில இருந்து
ஓ அப்டி எங்குளுது மார்னிங் டென்னுக்கு ஆரபிச்சு த்ரீ ஃப்ட்டி ஃபைக்கு முடியு
ஆ ஓகே ஓகே ஓகே
ஸாம் டைம் மட்டும்தா மதியம் உட்டுருவாங்க மத்தபடி ஃபுல் டே தா வரணு
ஃபுல் டே வா ஓகே ஓகே எங்களுக்கு அந்த ஹாஃப் எப்டி போறே தெரியாது நாலு பீரியட் தான் இருக்குமே எப்ப போகறதும் தெரியாது வர்றதும் தெரியாது
எங்ளுக்கு ஃபுல் டே இருந்தும் மொத்தமே அஞ்சு பிரியட் தா வருவோம்
ஆ உங்களுக்கா
ஆமா
எட்டு கெடையாது
எட்டு கெடையாது மொத்தம் ஒரு நாளைக்கு அஞ்சு பீரியட் தான் வரு அஞ்சு கிளாஸ் தான் நடக்கும்
அப்டி அப்டியா
ஆமா மார்னிங் டென்க்கு ஆரம்பிப்பாங்கள டென்ல இருந்து லெவன் வர ஒரு பீரியட் நடக்கு
ம் ம்
அப்புறோ லெவன்ல இருந்து டுவெல் வர ஒரு பீரியட் அப்புறோ டுவெல் டுவெல்ல இருந்து ஒரு மணி வரையு ஒரு பீரியடு அது மூணு பிரியட் முஞ்சிசுனா அப்றொ ஒன்ல இருந்து ஒன் ஃபாட்டி ஃபைவ் வர லன்ச்சு பிரேக் தருவாங்க அதுக்குதா ஒன் ஃபாட்டி ஃபைலேருந்து டூ ஃபாட்டி ஃபைவ் வர ஒரு பிரியர்ட் அப்றொ டூ பாஃட்டி ஃபைலேந்து த்ரீ ஃபாட்டி ஃபைவ் வர
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே அஞ்சு பீரியட் தா முன்ன மாறி ஸ்ப்லிட் பண்ணிட்டாங்க ஞாபகோ இல்ல ஆமா நாலு அஞ்சு வருஷோ ஆயிச்சா காலேஜ் மு சி அனால தெரியல எப்டி நடந்துச்சுன்னு
ம்
ம் கல்ச்சர்ஸுலா வப்பாங்ளா காலேஜ்ல உண்டா அதுல்லா
ஆமா கல்ச்சுரல்ஸ்ல்லா உண்டு
அ அ
மழய ஃபஸ்ட்டு வந்து இனி வந்து ஓனம் வரு
ஆ
அதுக்கு கல்ச்சர் நடக்கு அதுக்கப்றொ வந்து கிறிஸ்மஸ் பொங்கல் அப்டிலா நடக்கு அதுக்கப்றொ லாஸ்ட்டா மே மன்து மே மன்து இல்ல மார்ச்ல வந்து காலேஜ் டேட்ல ந நடக்கு ஒரு வாரங்கிட்ட
ஓ எந்த காலேஜு
சோ டபிள்யு சி சி
டபிள்யூ சி சி யா எந் எங்கருக்குது
நாகர்கோயில் சைடு
நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடா
ஆமா
ஓகே ஓகே ஓகே நா கேள்விப்பட்டது கெடயாது
அப்டியா
ம் ஆமா
உங்க காலேஜ்ல நீங்க படிக்கு போது கல்ச்சுரல்ஸ்ல்லா நடக்குமா
ஆ நடக்கு அது எப்டின்னா நாங்க வ எங்ளுக்கு வந்து ஒரு ஆட்ர்ஸ் ஆர்ட்ஸ் கா காலேஜ் இருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் தனியா வச்சிருப்பாங்ளா நாங்க ஆர்ட்ஸ் தானா ஆனா எங்கள கொண்டு போய் பார்மசி பில்டிங்ல தூக்கி போட்டங்க எங்க மேக்ஸ் டிபார்டமெண்டயு கெமிஸ்டரி டிபார்ட்மெண்ட்டயு
ஆ
சோ அங்கதா இருந்தோ மோஸ்டி அட்டச்மெண்டெ இருக்காது காலேஜ் லைப்னா அந்த மேக்ஸ் டிபாட்மண்ட் கெமிஸ்ட்ரி டிபாட்மென்ட் மட்டுந்தா எங்ளுக்குள்ள வேற எதுவுமே அந்த சைடு போகவெ மாட்டோ ஒரு வித்தியாசமாருக்கு அந்த சைடு போனாவே எங்ளுக்குல்லா கல்ச்சுரல்ஸ்னு பாத்தா லாஸ்ட்டு இயர் தா வச்சாங்களே அதுவு எங்ளுக் கு பைனல் செமஸ்டர்ல அ கொரோனா பீரியட் அது அதனால எங்ளுக் எதுவுமே ஃபேரவல்லா எதுமே வைக்கவே இல்ல அப்டியே பிரிஞ்சு போயாச்சு
ம்
எல்லா பிளான் பண்ணிட்டு இருந்தொ ஓல்டுறு டிரெஸ்ஸெல்லா எடுக்கணு பிளான் பண்ணிட்ருக்கோ லாக்டவுன் போட்டாங்க
ஓ இப்ப வந்து காலேஜ் ப்ரெண்ட்ஸ்ஸு கான்டக்ட் உண்டா
ம் இருக்காங்க அதெல்லா இருக்காங்க முன்னால அந்த அளவுக்கு கெடயாது சும்மா அந்த காலேஜ் டைல்ல மட்டுதா எல்லாருமெ பேஸ் சுவாங்க நீ இல்லன்னா நா இல்ல அந்த மாரி சொல்லுவாங்க ஆனா அதெல்லா கெடயாது அப்டி ஒன்ஸ் நம்ம அந்த காலேஜ் விட்டு நம்ம வெளில வந்துட்டோனாவே மேக்சிமொ ஒரு சிக் சிக்ஸ் மன்ஸ் அவ்ளோதா அட்டக்டஸ்ல இருப்பாங்க அதுக்கு மேல ஒரு ஒருத்தறு அப்டியே அவ்ங்களோட பாத் பாத் போயிடுவாங்க இப்ப யாரு இல்ல காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு லிகிட்டாய் யாருமே இல்ல ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தா இருக்காங்க
அப்படியா எனக்கு இங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னு அட்டாச்மெண்ட் உண்டு
அதா எ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தா நா சின்ன வயசுலே இருந்து படிச்சவங்க தா இப்ப கூடற்க்காங்க காலேஜ்ல எல்லா இல்ல பேசுவாங்க எப்பயாச்சுமே தவிர அந்த பான் அப்போ காலேஜ் டேஸ்ல இருந்த மாதிரி ல்லா இப்ப கிடயாது
ஆமா அது காலேஜ் முடிஞ்சு வெளிய வந்தோனே நீ யாரோ நா யாரோ அப்
அவ்வளதா அந்த மாரிதா இருக்கு காலேஜ் அந்த அந்த நேரத்துல மட்டுந்தா அவ்ளோ க்ளோஸா இருப்போ அவ்ங்களுக்குக்கெலா என்ல்லா வேணாலு பண்ணுவோ அந்த மாரி ல்லா தோணு
ஏன்னா டெய்லியு பாக்குறனால அப்புடி சொல்லிறு காலேஜ் முடிச்சன்னா அடுத்ததுவந்து எப்புடியோ வேற காலேஜி போவோ இல்லாட்டா வேர் வேலைக்கி போகு இனி எங்க போட்டு பாக்கணு அப்டினு சொல்லி
அது அவளோதா
ஆமா
ஆனா ஸ்கூல் வந்த அப்டி இல்ல ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ல்லாமே இன்னுமுமே டச்ல இருக்காங்க அது அது ஒரு மாரி வித்தியாசமா இருக்கு
ஆமா எனக்கு அப்புடிதா நா வந்து மோஸ்ட்டா காலேஜ் ப்ரெண்ட்ஸ் ச தவர ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்ட்ட தா பேசுறது எடுக்கறது வெளிய போறது ஸ்கூல் ப்றண்ட்ஸ் கூட மட்டு தா ஆமா
நா காலேஜ்ல ஒரே ஒருத்தி கூட மட்டு குளோஸா இருந்தே இப்ப அவ கூடையு பேசுறதில்ல சின்ன சண்ட அந்த மாதிரி
ஓ அப்புடி
ம்
செரி தா
காலேஜுக்ல்லா வி அம்மா செமச்சு தருவாங்களா
ஆமா காலேஜு காலையில இருந்து அம்மா தா சமச்சு தருவாங்க காலேஜு கேன்டீனு உண்டு ஆனா அங்க வந்து சாப்பாடு நல்லா இருக்காது
அப்டியா
ஆமா
எங்களுக்கு கேன்டீன் லா போகனு ஆசயா இருக்கு எங்களுக்கு ஆட்ஸுகு ஒரு கேன்டீன் இன்ஜினியரிங்கு ஒரு கேண்டீன் வச்சு ப்பாங்க அங்கெல்லா ஆட்ஸ்கேன்டீனோட இன்ஞ்னியரிங் கேண்டின் சூப்பரா இருக்கு நல்லா உக்காந்து சாப்பற மாரி ரொம்ப நல்லா அழகா இருக்கு ஆனா நாங்க எ எங்களோட பிளாக் கலரு ருகிறது வந்து சும்மா பொட்டிக்கட மாரி இருக்கு பாத்துக்கோங்க எங்க போனா சும்மா சமோசா இந்த பிஸ்கட்ஸ் அது மட்டு தா வச்சிருப்பாங்க அதே எங்களுக்கு போய்ட்டே அங்க அந்த பில்டிங் பக்கோ தூரமா இருக்குனால இங்க கீழ போயிட்டு ப்ரண்ட்ஸ் எல்லா போயிட்டு இவடு வாங்கிட்டு வருவோ நல்லா ஜாலியா இருந்துச்சு அப்போ இப்போ அப்பா நெனைக்கும் போது எல்லா மெமரிஸா போயிடுசு அவ்ளதா
ஆமா அது அப்டிதா காலேஜு முட்ச்சு வெளியே வந்துட்டாலே
ம்
எல்லாமே போன மாதிரவா நீ அடுத்தது நம்மோ என்ன பண்ண போறோன்னனு பாக்கணு அதுலயே டைம் முட்ஞ்சிரு
ஆமா ஆமா, என்ன முடிச்சுட்டு பீ ஜி பண்ண போறீங்களா வொர்க் போ போறீங்களா
இ எம் எஸ் சி போடணு
ம், ம்
எம் எஸ் சி போட்டுட்டு அதுக்கு அப்றோந்தா ஒர்க் போனு
ம் அதுவு கரெக்ட்தா இப்பல்லா பீ ஜி பண்ணா அதுக்கு வேல்யூ இப்பல்லா யூ ஜியோட, ம்
இது எ ஒரு ஒரு டிகிரி வச்சு ஒன்னும் பண்ண முடியாாதல்லா இப்போ
உண்மைதா
அதா ரெண்டு டிகிரியாவது முடிக்கணுமே இப்ப போவ போவ ஜென்ரேஷன்ல்லா மாறிட்டே போது வேலையே கெடைக்க மாட்டுக்கு
நீ அடுத்தெல்லா போகப்பாத்தா நீங்க பி ஹைச் டி எல்லா முடிங்க அப்பதா வேல அப்டி சொல்லிடுவாங்க
ஆமா இப் நெலம அப்டிதா போவு நெனைக்கே
அதா அதா
உங்ளுக்கு எப்படி, ஆமா கேரளா பக்கந்தா
போயிருக்கீங்ளா
ஆமா
ஓகே ஓகே நல்லா இருக்குல்ல நாங்க திரு தஞ்சாவூர் ஒர்க்கா அது போகு சும்மா அந்த டெபாசிட் வாங்கறது பணம் குடுக்க து அந்த மாரி ஒர்க்கு
மார்னிங்கு நேர்த்தோட போவீங்ளோ
ம் பத்து மணி பத்து டு ரெண்டு மணி
ஓ ரெண்டு மணிக்கே முடிஞ்சிருமா
ம் ரெண்டு மணிக்கு முடிஞ்சிரு நாங்க பிராஞ்சு அதனால ரெண்டு மணிக்கு முடிஞ்சிரு அதா கிராமத்துல மட்டு இருக்குல்ல சின்ன சின்னதா
ஆமா ஆமா
அந்த மாதிரி அங்கல்லா ரெண்டு மணிக்கு முடிஞ்சிடு கொஞ்சோ டவுன்ல இருக்குன்னா அஞ்சு மணி வரைக்கு இருக்கு
ம்
ஹலோ
ஆ கேக்குது
ம் சேரி ஓகே ஓகே
என்ன தோழி உங்களோடு காலை நேரம் முடிவடைந்திட்டன மீண்டும் அடுத்த கால்ல சந்திப்போ நன்றி பாய்